ஹலோ அ கேக்குதுங்கோ ஆ கேக்குதுங்க வணக்குங்க
வணக்கங்க வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
அ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு ரொம்ப சூப்பரா இருக்கறே
நல்லது சாப்பட்டீங்ளா
இல்ல இல்ல இதுக்கப்புறந்தா சாப்பண்ணு நீங்க சாப்டீங்ளா
அ சாப்ட்டாச்சு இப்பதா சாப்ட்டு வந்தே
சூப்பருங்க சூப் செரி இன்னிக்கு டே எப்படி போச்சு
இன்னிக்கி அ இன்னிக்கி நாள் அருமையாக போச்சுங்க எனக்கு
அ
மிகவும் அழகாகவும் அருமையாகவும் மிகவும் சந்தோஷகமாகவும்
அப்படியாங்க இன்ன ஒரு அ
என்ன ஒரு சந்தோஷம் கேக்குறீங்களா
ஆமா ஆமா
அ அந்த நிகழ்வு என்னால சொல்றதுக்கூடோ சொல்ல வரத்துக் கூட சந்தோஷ்மா இருக்குங்
செ சக்கு
அந்தளவுக்கு மிகவு இந்த நாள் மட்டு மறக்க முடியாத காலண்டர்ல குறிச்சு வெச்சிருக்கே இந்த நாள் மட்டு
அப்படியா சொல்றீங்க அந்தளவுக் என்ன ஒரு அ ரொம்ப அழகான ஒரு நினைவுகள் குடுத்த ஒரு நாளா எப்டி மாறிச்சு
இது இந்த நாளு வந்து எனக்குஅரசு விடுமுறை எனக்கு இனி இனி வரு காலங்கட்டத்துல எனக்கு இந்த நாள் அரசு விடுமுறை இந்த நாள் வந்து நா ஒரு ஃபெஸ்டிவல் மாரி கொண்டாட போறே
அதா எதனால அய்யோ இவ்வளோ விஷயங்கள் நீங்க வந்து சொல்றீங்கல்ல எனக்கு வந்து கே க்கத்துக்கு எதனால இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்த தூண்ற மேரி இருக்கில்யா ஆ அதுதா கேக்குறே ஏ எதனால அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா உங்க மனசுல தோன்ற தோன்றிக்குதுல என்ன நாள் என்ன ஆச்சி ஏனா வந்து உங்களுக்கு புடித்தவங்கள் வந்து பாத்தீங்ன்னா எதனா குடுத்தாங்களா இல்ல உங்குளுக்கு பிறந்தநாளா இல்ல வந்து உங்களுக்கு எதனா வந்து வேலைவாய்ப்பு கெடச்சிருக்கா
எனக்கு நீங்க சொல்றதுல்ல நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்டுல ஒரு பாயிண்ட்டு மட்டு நீங்க சொல்ற பாயிண்ட்ல ஒரு ஒன் பெர்சன்டேஜ் அது சம்பந்தமா இருக்கு ஒன் பர்சன்டேஜ்
ஒன் ஒரே ஒரே இதுவா
ஆ ஒன் பர்சன்டேஜ் மட்டு ம் ம் அது ஜீரோ பர்சன்டேஜ்
அப்போ உங்களுக்கு பிடித்தவங்க எதனா கொடுத்ததா
ஆ அப்டியு சொல்லலா
அப்ப இன்னைக்கு உங்க பிடித்தவங்க வந்து உங்க நேரடியா வந்து உங்க காதலிக்கிறே அப்டிண்ட்டு எதனா சொல்லிருக்காங்களா
அப்டில்லா இல்லங்க அதெல்லா ஒரு சந்தோஷமா அத விட இது பெரிய சந்தோஷம்
இல்ல இல்ல நீங்களே சொல்லிடுங்க என்னால வந்து கெஸ் பண்ண முடில
கெஸ் பண்ணீங்கன்னா ஆ நீங்க வந்து என்ன சொல்றது
அப்ப நீங்க உங்க புடிச்சவங்கள எதனா திருவிழா இது மேரி நிகழ்வுல பாத்தீங்ளா ரொம்ப நாள் கழிச்சி
அப்டியு இல்ல
அப்டியு இல்லயா சந்திச்சேறீங்ளா
புரியிது அப்டிம் இல்ல
அப்டியு இல்லனா ம் அவங்க உங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ட்டாங்களா
அப்டியு இல்ல
அப்டியு இல்ல சொல்றாதிக புடிச்சவங்க ஆனா வந்து இந்த நாள் ரொம்பவே அழகான இருக்கு உங்க புடிச் ச்சவங்களுக்கு பிறந்தநாளா
அப்டியு இல்லங்க
அட போங்கங்க எனக்கு இது வேண்டவே வேண்டா
ஐயோ எப்டியு இல்லனா எப்டிதா ஆச்சி என்னதா ஆச்சி
நீங்க நா சிரிச்சிட்டே தாங்க இருப்பே ஏன்னா இந்த நாளு உண்மையான நாளுங்க
அய்க்கோ எவ்ளோ இது இது வந்து கவுண்டமணி செந்தில் மாறி காமெடியா இருக்கு ஒரு வாழப்பழ இருக்கு இன்னொரு வாழப் பங்கடா அப்டி கேட்பாங்க இல்லயா என்னதா நிகழ்வு இதுவு இல்ல அதுவு இல்ல எதுமே இல்ல ஐயோ சாமி நீங்களே சொல்லிடுங்க
நீ நீ இந்த விஷயத்த நீங்க கண்டுபிடித்தீங்கன்னா இன்னு மிகவு எனக்கு சந்தோஷமா இருக்குங்க
அதுக்கு எனக்கு வந்து எப்டி சொல்றதுன்னா மைண்ட் ரீடிங் பவர் இருக்கணு
ம் அது அது உங்க நீங்க வலிச்சதுனா அது உங்களால முடியாததுதா
ஆ சேரி எத்தனா ஒரு விஷயத்துல வந்து எனக்கு சொல்லுங்க ஒரு எ எடுத்து காட்டு மாரி எதானா
அந்த மாதிரி சொன்னோம்னா எல்லாரு சொல்லிடுவாங்க ஏன்னா ஆப்ஷன் இப்ப நா நாலு ஆப்ஷன் கொடுப்பே நாலு ஆப்ஷன் தா பர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்க இதுலயு தான செகண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க இல்லை தான தேர்ட் அப்ஷன் சொல்லு இல்லீன ஃபோர்த் ஆப்சன் சொல்லுவீங்க ஆமான் ஆ ஆஹா ஆமானு சொல் வீங்க இதுலே
ஒரே ஆப்ஷனு நா கண்டுபிடிக்கிறே
நா நாலு ஆப்
ஒரு ஆண்மகன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷ்யங்கள் இருக்கு ஆனா அது எந்த விஷியந்தா எனக்கு தெரியல
அது உங்களால கண்டுபிடிக்க முடியு ஆனா நீங்க நனைத்தா
ஒரு பொண்ணு இல்ல உங்களு புடிச்ச பொண்ணுட்ட இது வரைக்கு பேசாம வந் நேரா வந்து பேசிருக்காங்களா
அந்த மாரியே இல்லங்க
ம் அது ஒரு பொண்ணு கரெக்டா
புரியலங்க
அது ஒரு பொண்ணு தா
இல்லங்க ஒரு பையனா சொல்ல முடியு
செரி ஒரு பொண்ணு உங்ககிட்ட இன்னைக்கு பேசிருக்காங்க கரெக்டா
ம்
எஸ் இருக்கு இல்ல அதயாச்சு சொல்லுங்களே அப்ப இப்டியேதா கண்டுபி
நா நா நா என்ன சொன்னனா அது ரிலேட்டடா நீங்க சொல்றீங்க பட் நீங்க சொல்ற பாயிண்ட்டு செரியான பாயிண்டு இல்ல
ம் ம் எதனா போ எதனா சமச்சு கொண்டு வந்து குடுத்தாங்களா
அப்டியு இல்லங்க
உங்களுக்கு புடிச்ச பொண்ணு சேரீல பாத்தீங்களா
அப்டியு
அப்டியு இல்ல ஆ அதா நானே சொல்லிறேனே அப்டியு இல்ல
என்னங்க
ஐயோ இந்த இது இதுலா வந்து எனக்கு யோ என்னுடைய பாய் ஃப்ரண்ட் கேட்டாலே எனக்கு ஒ தலக்கால் புரியாது ஒண்ணும் புரியாது என்ன சொல்ல வரீங்க மொதல் தட வெளிய போனீங்களா
அப்டியு இல்
எல்லா ஆப்ஷனு கேட்டுச்ச பூ எடுத்துன்னு வந்து குத்தாங்களா இல்ல நீங்க பூ எடுத்துன் போய் குடுத்தீங்களா இல்ல சிரிச்சி பேசுனீங்களா இல்ல உங்களுக்காங்க டைம் ஸ் பென் பண்ணீங்களா இல்ல கோவில் போனீங்களா
ஏங்க அவங்க எதுக்குங்க எனக்கு பூ எத்து வந்து குடுக்கணு நா பூ தலைலயாங்க வச்சுக்க போறே
இல்ல இல்ல அது ஒரு எப்டி சொல்லது அதுவு ஒரு ஃபீல் தா பொண்ணு போ பையனுக்கு வந்து ரோஜா பூ குடுக்குறக்கு அதெல்லா வந்து அதுவு ஒரு நிகழ் தா ஏங்க நா குடுத்தருக்கனாலதா நா கேக்குறே
அப்டிங்களா அந்த மாரி நிகழ்வு எனக்கு நடந்தது இல்ல பட் டு அது அந்த மாரி நிகழ்வு நா கேட்டதூ இல்ல அந்த மேரி நானு எனக்கு தெரிஞ்சு நா பாத்ததுமில்ல
அவங்க கிராஜுவேஷன் ஆயிட்டாங்களா
அப்டியு இல்லங்க
அவுங்களுக்கு வேல கெடைச்சிருக்கு
அப்டியு இல்லங்க
ஏங்க போங்க எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ நேரோ வந்துட்டு அப்டியு இல்லங்க இப்டியு இல்லங்க கேட்டு கேட்டு எனக்கே சலுச்சு போச்சு நீங்களே சொல்லிடுங்க
ஏங்க நா தா சொல்லிருந்தேங்க என்னால அதால அந்த விஷ்யத்த அந்த நெகிழ்வ என்னால வாய் தெறந்து சொல்ல முடியலங்க அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க
எனக்கு என்னமோ நீங்க ஓட்டுற மேரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க
செய்ங்க என்னங்க நீங்க இந்த மாரி என்ன நெனைச்சிட்டீங்க இந்த மாரி பே இன்னோனா நா எப்யோ உங்கிட்ட பேசியிருப்பே
இல்ல எனக்கு வந்து இப்டியு இல்ல அப்டியு இல்லனா எப்பிடிதா
ஏங்க என்னால சொல்ல வார்த்த வரலங்க அப்டிங்க நெஞ்சு கே நிக்குதுங்க
இப்பதிக்கி நா ஸ்கிப் பண்ணிறேங்க விட்டுருங்க ஆக மொத்தோ உங்களுக்கு இன்னிக்கி நல்லது நடந்துக்குது ஏதோ ஒரு விஷ்யோ
நல்ல நாள் மிகவும் நல்ல நாள் மிக மிக மிக மிக மிக நல்ல நாள்
சேரி இருக்கட்டு இருக்கட்டு இருக்கட்டு பரவாயில்ல எப்பா வாழ்க்கையில ஒருத்தவ நல்லனால கூட எக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலியே
உங்களால முடியு ஆனா நீங்க உங்களால முடியு ஆனா அத நீங்க செய்ய மாட்றீங்க சொல்ல மாட்றீங்க யோசிக்க மாட்றீங்க
இத தாண்டி வேற என்ன ஒரு விஷ்யோ இருக்க போது
இதையு தாண்டி ஒரு விஷ்யோ இருக்கு
அந்த பொண்ண பாத்தீங்களா இல்ல பேசுனீங்களா இல்ல
நீங்க இந்த இந்த மாரி எதுவுமே இல்லைங்க இந்த மாரி எதுவுமே இல்லைங்க நீங்க சொல்றது இந்த மாரி எதுவுமே இல்ல அந்த ரிலேட்டடா இல்ல பட் இந்த மாதிரி ரிலேட் ஆனது தா ஆனா இதுலயே முக்கியமான பாயிண்ட்
என் லைஃப்ல இது மாரி கொஸ்டின் நா கேள்விப்பட்டதே கெடையாது
நீங்க கேள்விப்பட்டதுல்ல ஆனா இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இவ்ளோ நாள் அப்ப உங்க மூள வளந்து சிந்திக்காம அப்டியே இருந்தது இனி சிந்திக்கும்ல
சின் ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ சந்தோஷ குடுத்தருக்குன்னா அந்த அதெல்லா நேர்ல பாத்தது பேச தாது முதல் நினைவுகள் அப்டிதா எதனா ஒரு விஷ்யங்கள் தா தோண்டியிருக்கு அதையு தாண்டி அப்டின்னா அது உங்களோட பர்சனல் இதுவ தா இருக்கும்
ஹலோ
ஆ சொல்லுங்க
இல்ல உங்களால கண்டு புடிக்க முடியல இப்ப உங்களால இப்ப நாலு ஆப்சன்ஸ் சொன்னங்க அஞ்சாவது ஆப்ஷன் அடப்போங்கங்க அப்டின்னு ஒரு இதுக்கு வந்ட்டீங்க அந்த மேரி சொல்லாம என்ன
ஒரு நிமிஷோ உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ இருங்க